வணக்கம் தோழா சொல்லுங்க என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க சாப்டீங்ளா
ஆனா தோழா அத ஏ கேக்குறீங்க அப்டியே வந்துட்டு வெகில போய் சாப்பாடு வாங்ட்டு வந்தே அப்டியே வந்து சாப்ட்டு பெட்டுமேல பட்த்துருந்தே பேன்னு பட்த்ருந்தே செவுத்த பாத்துனு
உம் ஓகேங்க ஓகே
அப்டியே முன்னாடி இந்த வாழ் போஸ்ட் ஒட்டு வச்சுருக்கே பி எம் டபில்யு க்கா வெறு கார் கலைக்ஷனு அது ஒரு காரா பா அந்த கார்லா நம்ம எங்க வாங்க போறோ செரி செவ்த்ல தா ஏதாச்சு
அப்டிலா சொல்லக் கூடாது நீங்க ஒரு நாள் வாங்குவீங்க
ஒரு நாள் எப்டி கனவுழயா ஏங்க நம்ம வீடு இல்ல இல்ல இல்ல லட்சத்துக்கே நமக்கு வக்குல்ல அதெல்லா கோடிக்கணக்கா இருக்குங்க எங்கங்க போய் வாங்கறதுக்கு
ஆஹ் ஓகே ஓகே
இல்ல நீங்க சொல்றது கரெக்ட்தா ஆசப்படுங்கன்னு ஆசப்படுறதுக்கு நம்ம வாங்குற மாரி ஆச ஆசப்படனுல்ல
ஆமா அது கரெக்ட் தாங்க
உம் சாப்டீங்ளா
ஆ இப்பதாங் ஆமா ஆமா சாப்டே சாப்டே இப்பந்தா குளிச்சுட்டு வந்து சாப்டே
என்னா சாப்பாடுங்க
டுடே நேத்துள்ள ரசம் நல்லா சாப்பாடுலா எங்களுக்கு இன்னைக்கி
ரசம் மட்டிந்தா ரசம் செஞ்சு ஃபிஷ் ஃப்ரையா ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரையா
யாஃபிஷ் ஃப்ரை
என்ன ஃபிஷ்ங்க ஓடுற ஃபிஷ்ஷா நடக்குற ஃபிஷ்ஷா
ஐ திங்க் அந்த செத்து போன ஃபிஷ்ஷதா சாப்பாடு தருவாங்கனு நெனைக்கிறே ஓடுச்சுன்னா சாப்ட முடியாதுல
உம் நா கூட ஒரு ரீல்ஸ் பாத்தே மீன் கொழம்புனு கேட்டாங்கோ கொழம்புல எதாது உயிரோட இருக்ற மீன போட்டு இதா பா மீன் குழம்பு சாப்டு பான்டாங்கோ
சேரிதாங்க நல்ல விஷயோ லைக் சைனால வந்து உயிரோட இரு மீனை வந்து சாப்டுவாங்க அதை பாட்டில புடிச்சு போட்டு கொட கொட கொடனு குடிச்சுருவாங்க அவ்ளோ மீன் குட்டி குட்டி குட் லைக் என்ன மீன் தெரியுமா குட்டி குட்டியா வயிட் கலர்ல இருக்குன்னு நனக்கிறே அந்த மீன் னு ஆ அப்ப சொல்லிக்லா நறையா இருக்கு பாட்டில்ல வந்து போட்டுக்கிட்டு கட கட கட கட கடற்ன்னு குடுச்சிருவாங்க
குடுச்சிருவாங்க அதியு இல்ல இல்ல அதியு கூச்சமே இல்லாம ரீல்ஸ் பாக்கறன்னா நீ எவ்ளோ பெரிய ஆளா இருப்பே அது எனக்கு பாத்தாலே கொமட்னு வருது கேக்குபோதே நீ பாக்கறன்னா
நா வந்து நா சைன் கொரயு வீடீயூப் பாப்பேல சோ வந்து சாப் ம் ட்ராமால காணிக்க மாட் ட்டாங்க பட் சாப்ட்ற வீடியோ வந்து பாக்கும்போது சாப்ட்ற வீடியோல வரு அவங்க வந்து ஒரு பு க்ளாஸ்ல ஃபுல்லா அந்த மீன புடுச்சு போட்டுக்கிட்டு எடுத்து குடிச்சிப்பாங்க சம்டைம்ஸ் வந்து நறையா பேர் வந்து தாய்லாண்ட்ல இருக்குறவங்க வந்து ப பாட்ச்சா பல்லி தேளு பூர்ரா புழு எல்லா சாப்புடுவாங்க
நீங்க என்ன சாப்புடுவீங்க உங்களு புட்ச்ச டிஸ் என்ன அதுல
ஆ எனக்கு ஒன்னுமே புடிக்காத் எனக்கு வந்து நா சாப்ட்றதே அதிசயொ சொல்லிக்கலா அவ்ளோதா
ம் உங்களுக்கு புடுச்சு நா சொல்லட்டுங்ளா என்னென்னென்னு
என்னது சொல்லுங்க கேப்போ
ம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஆ சாக்கோசு அப்பறோ இந்த நூடுல்ஸ்ஸு பாஸ்தா அந்த மாரி இதுதா உங்களுக்கு புடிக்கு
எஸ் கரெட் தட்ஸ் கரக்ட்
இதுக்கு நீங்க வந்து செலவு சீக்கமா ஐஸ்ட்டு முடியு இல்ல அதிக்மா சாப்ட்டு சாப்ட்டு ஹாஸ் பிட்டலுக்கு போறதுக்கு அதனால உங்களுக்கு அது ரொம்ப புடிக்கு ஆ
ம் ம்
கரெட்டா
அப்டி இல்ல சொல்லிக்லா
அப்டி இல்ல அதா உண்ம அதா நா சொல்றவர்க் ம் ம் ஆமாங்க ஆமாங்க
ஔவ்ஸ் என்னோட கை வலிக்குதொய் என்ன பண்ண
கை வலிக்குது ஃபோன காதுல வெச்சு பேசு கைல்ல வெ வெச்சு பேசுனா கை வலி
ம் கைல்ல வெச்சு பேசல பட் வந்து ரைட் ஹாண்ட் ரொம்ப வலி கூடிடுச்சு போக போக ம்
அது நெரம்பு வலிக்கிதா நேவ்ஸ்ஸு
ஆமா ஆமா செத்துட்டு இருக்கு அது வலிக்கில சாகுது அந்த கையி
கை சாகுதா அறு உங்க வாயி நா உங்க வாய் நல்லா வாயுங்க ஒன்னு ஒன்னு சொன்னாச்சு செத்துருது அவ் அவ் அவ்ளோதா அப்டியே சொல்லுவீங்க எது நல்லதா சொல்ல மாட்டீங்கில்ல
பணக்கம் பழக்கம்
பழக்க தோசோ எப்பவுமே பாசிட்டிவா இருங்க நெகட்டிவ்வா இருக்காதீங்க
ஓஹோ பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு சொல்றீங்களா
ஆமாங்க பாசிட்டிவ் அப்டியே பாசிட்டிவ் ஈர்க்கணு எப்டி ஈர்க்கணு நெகட்டிவ் அப்டே தள்ளிடணு ஆமா நீங்க பேச அந்த பாசிவ் வைப்ஸ் எங்களுக்கு வந்து அப்படியேணும் சேரும் நெகிடிவ் போனும் நீங்க பேச நெக டிவ் வை தா வருது பாசிடிவ் வயசு வெளியே போகுது என்னா பண்றது
அப்படி சொல்றீங்க
அப்படிதா சொல்றேன் வேற எப்டி சொல்றது
அவ் சொன்னேல மின்னே மின்னே இன்னைக்கு என்ன தெர்ம ஃபன் ஆச்சு
இன்ன பண்ண சொல்லுங்க இன்ன பண்ணங்க
நா சொன்னலா ஒருத்தவங்கள பத்தி சொல்லிட்டுருந்தல கால் பண்ணிட்டு த பேசும்போது பட்டர்ஃப்ளை பறக்குற மாதி இருந்துச்சுன்னுசோ நா வந்து கால் பேசுறதுக்காக கால் லைக் அவங்களோட ஃப்ரெண்டுக்குதா கால் பண்ணே கால் பண்னோனே யார் எடுத்தா மொதலா கேளுங்க வாய்ஸ் ரெண்டு பேர்ட்டையும் பேசுறது லைக் ஸ்ட்ரைட் நா வந்து என்ன டூ மினிட்ஸ்ல வரேன்னு சொன்னிங்க ஆளையே காணோ அப்டின்னு சொல்ற நா சொன்னேன டூ மினிட்ஸ் அவ சொல்லியிருப்பா அவ நான் சொன்னால நீங்கதா சொன்ன மாரி இருக்குனு திரும்ப வந்து அவங்க கேட்டு அவங்க அந்த போன் பண்ணல யாருக்கு நம்பர் கால் பண்ணா அவங்ககிட்ட குடுத்துட்டாங்க அவங்க சொல்றாங்க என்ன உன்ன பாத்துக்கோ நீ கால் பண்ணன்னு சொன்னனே உன்னோடத பாத்துட்டு நா தா பேசுவ நா தா பேசுவ சொல்லி சண்ட போட்டு போன் எடுத்து பேசு த்திட்டு இருக்கான் சாட்சிக்கு ஒருத்தங்க இல்ல அஞ்சு பேருன்னு சொல்றாங்க ஐயோ முடியலங்க முடியல
எங்க இது எங்கேயோ போய் முடிய போது அது மட்டு எனக்கு தெரிய போது
நா சொன்னிட்டே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்னு தெரியு சோ ஐயோ முடியல அங்க எல்லாரு போட்டு பா அவங்கள வந்து கலாய்சிட்டு இருக்குறாங்க என்னோட நம்பர பாத்துக்கிட்டு உடனே போன் எடுத்துட்டு ஹலோன்னு சொல்றாங்களா பின்னாடி இருந்துட்டு அஞ்சு பேரும் கத்துறாங்க பாரு பொசசிவ் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு
ரைட்டுங்க இது இதுக்கு ஒரு சம்பவம் நடக்க போது அழ போறீங்க அது மட்டு
அழல்லா மாட்ட அந்த அளவுக்குல்லா நா இது கிடையாது
அழ மாட்ட ஆனா அழுந்துருவே
அப்ல்லா இல்ல இது வந்து கொஞ்ச ஃபன்னியா இருக்கு சோ என்ஜாய் பண்ணுவோ
என்ஜாய் பண்ணுவோ அதாவது பாய்ஸ் வந்து நீங்க இது பண்ணறது உங்களுக்கு ஃபன்னியா இருக்கு நல்லா ஆளுங்க லேடிஸ் நீங்க
நா வந்து கே நா ஒண்ணுமே பண்ண கெடையாது இதுல
இப்போ இரு இரு நீங்க சொல்றது கரெக்ட் தா நீங்க ஒண்ணுமே பண்ல அவன் அந்த மாரி பண்றன்னு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு ஹோப்பு குடுத்து நீங்க கால் பண்ணி பேசுறீங்கன்னா அவன் எப் புண் ஆயிர மட்டு
இத பாருங்க நா பஸ்ட் அவங்களுக்கே கால் பண்ண கெடையாது அவங் அவங்கள்து ஃப்ரெண்டுக்கு தா கால் பண்ணிருக்கே ஓகேங்களா அவங்கதா என்து நம்பர பாத்துகிட்டு லைக் நா பேசுற சொல்லிட்டு கால் அட்டண்ட் பண்ணிருக்காங்க இப்ப இது யார் மேல யார் மேல வரும் சொல்லீங்க நா தா அடிச்சுன்னா அவங்களா எடுத்தாங்களா அவங்க தான எடுத்திருக்காங்க
நா ஏனா சொல்லறது தெர்ல
அதுவே நா சொன்னது வந்து என்ன ரெண்டு நிமிஷத்துல வர சொன்ன ஆள காணு அப்டின்னு சொன்னா நா சொல்லிருக் இருக்க மாட்டே அவ சொல்லியிருப்பா போல அப்டிங்ளா நீங்களாது சொல்ல மாட்டீங்களா அப்டின் சொன்னணனா அவங்க வாங்கிட்டு என்ட பேஸ்னாங்க பாத்துக்கோ அப்டின் சொல்லிட்டு
ரைட்டுங்க இது எங்கேயோ போய் முடிதுங்க எப்டிந்தாலு தோழன் நாந்தா தோழன் கிட்டவந்து உதவி கேட்க வேண்டும் அது மட்டு தெரிகிறது நன்றாக ஆ நன்றாக தெரிகிறது அ ஏதோ ஒன்னு பாத்து பண்ணுங்க
ஓகே ஓகே என்து தங்கிச்சு எனக்கு மெசேஜ் போட்டிருக்கா லைக் சோப் சொன்னேல அந்த சோப் வந்து போடும் போது பாத்து போடுங்க அது வந்து பாத்து போட்ணு இல்ல வந்து ஸ்கின்ன வந்து தோல் இருக்குல்ல தோ நம்ளோட ஸ்கின்னு வந்து பிஞ்சு வந்துரு அப்டின் சொல்லி போட்ருக்கா
ஆ
சோ வந்து பாத்து யூஸ் பண்ணுங்கன் சொல்லிட்டு மெசேஜ் போட்டா நா சொன்னே நீ குடுத்துவிடு நா பாத்கற அப்டின் சொல்லிட்டு சொன்னே
ஆ
என்னங்க ஆ ஆன் மட்டு வருது நத்திங் இஸ் கம்மிங்
எனக்கு குடு சோப்பு
ஓக்கே ஓக்கே
உம் பாக்கறே பாக்கறே எப்ப தரேன்னு
சேரி சேரி நா வந்து நேத்துதா மெடிக் கலர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சி நேத்து தா ஒரு மெடிக்கல்ல இருந்து ஒரு சோப் வாங்கிட் வந்தே கர் சோப்பு லைக் க கொஞ்ச நாளா வந்து எல்லாத்துலயு வந்துட்ருந்துல்ல கர் சோப்புன் சொல்லிக்கிட்டு
கப் சோபா கேள்விப்பட்டதில்ல கப்புன் வந்துச் கர்சோப் கர்சோப்பா நா வந்து கப்புன் வ னே கப்பு சோப்பு நெனச்சுட்டே ஆ
சேரிங்க சேரிங்க நா வந்து வாங்கிட்டு வந்தே பட் போடும் போது வந்து ஸ்கின் வந்து எனக்கு வந்து ஆயிலியா தா ருக்கு சோ கொஞ்ச நார்மலா ஆன மாத்ரி இருக்குது பட் வந்து ரிசல்ட்டு தெரியு ரெண்டாவது தா தெரியு சோ அங்வுள்ள மார்க் மெடிக்கல்ல உள்ளவங்கள நாங்க மாமான் தா சொல்லுவோ அங்குல்ல அங் அவுங்கள சொ அந்த மாமா சொன்னாங்க எங்க கிட்ட ஏன்டா சொல்லிட் டாங்க ரிசல்ட் நெறைய பேத்துக் கெடச்சிருக்கு சோ யூஸ் பண்ணி பாரு அப்டின் சொன்னாங்க
சேர் சேர் யூஸ் பண்ணி பாருங்க
நல்லவங்க தெரிமா அந்த மெடிக்கல்ல உள்ளவங்க நாங்க அடிக்க இல்ல இப்போ அப்டி சொல்லல லைக் அவங்க வந்து எனக்கு போம்போது சாக்லேட் தருவாங்க ஸ்நாக்ஸ் தருவாங்க நெறைய தருவாங்க எங்களுக் ஃப்ரீயாவே
ஆ
நாங் வாங்கி சாப்டுவோ எப்பவுமே அடிக்கடி போம் லைக் அ தங்கி இருக்கும் போது நைட் ஆனா நா அங்க போயிட்டு வருவோ மெடிக்கல் திங்ஸ் வாங்கறதுக்கு அடிக்கடி போவோ என்னோட அம்மாக்கு டேப்லெட்டு அப்டின்னு சொல்லிட்டு வாங்க போவோ அப்பாக்கு டேப்லெட்டுக்கு இப்போ இங்க வந்ததுக்கு அப்றோ போறது இல்லை நேத்து போம்போது என்ன ஆள் என்ன அதிசயமா இருக்கு ஆள் இங்க வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க
ஆ
நான் சொன்னே கூட வந்த அப்டின்னு சொல்லும்போது ஓ சரி அப்டின்னு சொல்லிக்கிட்டு எங்க அம்மா வந்து கொஞ்சோ அமௌண்ட் வந்து கையில கேட்டாங்க இப்போ வந்து வாங்க போனே
சொல்லுங் எதாச் என்னென்ன சொல்றியோ சொல்லு ஆ மெடிக்கலுக்கு இவரு நல்லவரு நா கெட்டவனா அப்போ
ஆ ஹா
நீ சொல்லி இப்போ இப்ப பாயிண்ட புச்சோ பாத்தியா மெடிக்கலக்கிறவ நல்லவனா நா கெட்டவனா இவங்க
ஆமாங்க அப்டிதாங்க
சேரிங்க இதுக்கு வார்த்தை இல்லைங்க கிட்டா நீங்க பேசுங்க கண்டினியூ பண்ணுங்க
ஓ அப்படிங்ளாங்க
ஆமாங்க சப்போஸ் இல்ல நல்லவன்னு சொல்லுவன்னு பார்த்தே தெரியு ஆமாங்கன்ன உடனே இதா இல் பேச்சில்லல நம்மகிட்ட
அப்டிங்களா சேரி சேரி தோழா கிட்ட வந்து நம்ம வந்து தோழர்கள வந்து நல்லவங்களா சொல்லாமா கெட்டவங்க சொல்லணுமா நம்மளுோடைய பிரண்ட்ஸ் நாங்கல்லா ஒண்ணு தாங்க கெட்டவங்க தாங்க அப்டித்தான சொல்லுவோ
இல்ல நட்புல ஏதுங்க நல்ல ப்ரெண்டே கெட் ட்ரு நண்பனாலே நல்லவந்தாங்க அவளதா
அவ்ளந்தா
ம் அவ்ளோதா எப்படிங்க விஜய்லைதா அவ்ளோ தா சார் அவ்ளோ தான் சார் ம் ம் அப்பறோ
அப்ற சொல்லுங்க
ஆ
அப்பறோ வந் போரிங்கா இருக்கா ஜாலியா இருக்கா இன்னை உடய டேஸ் எப்டி போ
எனக் இன்னைக்கு எல்லா சரியான போரிங்க அப்றோ அப்டியே தூக்கம் வருது எனக்கு
அ ஹு ம்
ம் என்னா பண்றதுனே தெரில நீங்க எங்க எங்கயு போலயா இன்னைக்கு
இன்னு பாட்டி வீட்டுக்கு போணு சொல்லிருக்காங்க பாட்டி வீட்டுக்கு போணும் மா அத்த மாமா வீட்ல நேத்து வந்தாங்கல்ல அத்த மாமா
ஆமா எப்ப போவீங்க
தெரியல அம்மா அப்பா வெளியே போகும்போது நானும் தம்பி அங்கே போகுன்னு சொன்னாங்க தெரில பட் பாக்கணு
சரிங்க பாத்து போங்க சூப்பர்வுமன் அதுக்கு பாஸ்டா போய் பறந்து போயிருப் போறீங்க ஸ்லோ அப்பா கூட பைக் போம் போது பைக் பவர் ஏறிற போது உ பவர் பைக் வந்தற போது சட்டனு போயிற போது
அப்றோ எப்டி எங்கப்பா எப்பமே ஃபாஸ்டா வந்து போவாங்க டூ மினிட்ஸ்ல அங்க போய்டுவே அவ்ளதா
உங் அப்பா பாஸ்ட்டா போவாரா அப்ப அவர் சூ எப்டி நா ஐம்பதுக் போவாரா அறுவதுக் போவாரா
அதா தெரில பட் நல்லா ஜாலியா இருக்கு பாஸ்ட்டா தா போவாங்க
சேரி சேரி
எங் இப்ப வந்து சார் ஜாலியா இருக்க எங்க அம்மா வந்து வண்டியை போட்டு ஊருட்டிக்கிட்டே இருப்பாங்க பாச ட்டா போசோன்னா போ மாட்டாங்க எங்க அப்பா ஓட்ட ஆரமுச்சிட்டாங்க ஜொயிங் ஜாலியாக இருக்கு சர்ருனு போயிரு
ம்
நாங்க ஸ்கூல் படிக்கும் போத ம் கண்டிப்பா பாத்துதானே பாத்து போகலா இனி கண்டிப்பா போகணு பட் நா பாத்